ஓ ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது நீ அப்ப நாளைக்கி நாளைக் போலாமா
நாளைக்கி நீ பாத்து சொல்லு
நாளைக் போற மாரி இருந்தா அவெ வருவாளா எப்டி ரெண்டு வண்டி எடுத்துட்டா உ வண்டியோ அவெ வண்டியோ எடுத்துட்டா
ஆ அவங்க வண்டியிலா இதாயிடுச்சு
எதாயிருச்சு என்னாச்சு அப்போ ஒரு வண்டியில எப்டி மூனு பேரு
அம் பாக்கலா வண்டியிலியா வேற
இப்ப இப்பிடிதா ரெண்டு வண்டி இருக்கில்லாம் வேற எப்டிடி வண்டி
இல்ல இல்ல அவங்க வண்டியிலா போவாது சுத்தமா
அவண்டி எடுக்கறதில்லையா
ம் அவே தம்பி கொண்டு போய் எதோ இது பண்ணி கேடுபடுத்திட்டா
அ அப் மூனேர் போ முடியாதே
ஏ
இந்த வண்டில மூனு பேர் போ முடியாத்தானே
ஆ போம் வேற வண்டி
ஏற வண்டினா நைட்டுனா எங்க அம்மாட்ட வேணா எதாச்சு கேட்டு பாக்லா ஆனா நைட்டு் இல்லியே
ஆமா அ அவெ என்ன சொன்னா அப்டினா நம்ம இந்த இப்போ அன்னைகி லேட்டா வந்தோல் அன்னைக்கி நேட்டா வந்தோமா நாங்க வெளியலாப் போயி்ட்டு
அ
அ அப்போ அ வெ என்ன சொன்னானா நம்ப வீட்ல கொஞ்சோ இது பண்ணுவாங்க சீக்கிரமா வாங்க அ என்ன டெய்லியுப் போறீங்க அப்டின் சொல்லுவாங்க அப்ப நம்ம ஒரு ரெண் நாள் வந்து நம்ம கொஞ்சோ சீக்கிரமா வர மாது பண்ணிக்லா அதுக்கப்பறோ போகப் போக நம்ம திருப்பி ஆரம்பிச் சர்லா அப்டின் சொன்னா நா என்ன நெனச்சனா சேரி அன்னிக் நா வந்தல்ல ஒனக் கூட ஃபீவரு
ம் ம்
அ அப்ப நா என்ன நெனச்சனா அ அவெ அவெ எங்குருந்தா அவ் வீட்லதா இருந்தா அவுங்கப்பா வந்து அவுக் அவள வந்து அவக் கூடயே இருக்க சொன்னராமா
ஏ
சண்டே சண்டே நீ எங்கூட இரு அப்டிங்கிற மாதி
என்ன இது கூட இருண்ட்டு என்ன அப்பாதான இது புள்ள தானே இது கூட இருன்ட்டு என்னது இது
கூடருனா எங்யோ வெளிய் போயிருப்பாங்கன் நெனக்கிற ஃபேம்லியா தெர்ல என்னன்னு அப்ப நா என்ன நெனச்ச சே வண்டி கடைச்சிது எங்க அம்மாட்ட நா ரவுண்ட் அடிச்சிட்டு வரே அப்டின்ட்டு வண்டி எட்த்துட்டு வந்தே
போ இந்துருக்லா நேத்து ஆ ந எனக்கு என்ன பண்றது காய்ச்சல் வந்து சுருண்டு கடந்தே
அப் ம் வேணா அது என்னுமோ புழு இருக்குமே ஜாதமா அந்தமா சுருண்டு படுத்துருந்த
குடியு எடுச்சு வந்து கெத்த நிப்பண்டி ஆனா இது ரொம்ப காசல்க்கு கொஞ்சோ திடீர்னு வந்துச்சா
நா பக்கத்துல உக்காந் எனக்கே அப்டி அனல் அடிக்கிது
ஏ அப்டி அடிச்சுதா ஆனா அதுக்கப்புறோ நா பொதப்பு ஃபுல்லா பொதச்சிட்டு படுத்த மாரி அப்டி அந்த
ஆனா இது சொல்வாங்கல ஃபீவர் வந்தா அந்த துணிய வந்து தண்ணில அப்டி முக்கி இப்டி தலையில டி வச்சா ஹீட் எல்லா அப்டி உரிஞ்சுக்கு
பண்ணுவாய்ங்க எனக்க பண்ணித்தர யார்ருக்கா
ஆ நா எப்புடி வந்த பாத்தியா ஏ மனசு சொல்லுச்சு ஏ மனசு போய் பாரு போய் பாரு இல்ல இல்ல ஏ மனசு சொல்லிச்சு போய் பாரு போய் பாரு அப்டின்ட்டு
யோ ஒ இல்லல நா காச்சல்னு ஒரு வார்த்த முன்னாடியே சொல்லிருந்தா நீ வந்துந்துருக்க மாட்ட
காச்சல்ன இல்ல சும்மா பாக்க வாச்சு வந்ருப்ப
காலிங் பெல் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு எங்க அத்த எந்ச்சி போய் பாக்குட்டுன் சொல்லி நா இப்டியே படுத்துட்ருந்த அதுக்கப்புற தா நேரா வந்து ஏ ரூம்லேந்து லைட்டு போட்ற நீ நானு எங்க அம்மாக்கீது வந்துட்டு எங்க என்ன அம்மா என்ன நிக்ஆஃப் போட்ருக்கனா பாக்குறே அப்புற பாத்தா நீயி அப்புறந்தா எனக் தெரிஞ்ச்சு
ஆர்ன் அடிச்சிட்ருக்கே கீங் கீங் கீங் கீங்ன்ட்டு
ஆன் அடிச்சட்ருந்தே அதுக்கப்புறந்தா அந்த காலிங் பெல் அடிச்சியா எங்க எங்க அத்த என்ன சொன்னாரு
அ நானு பாத்துட்டு இப்டி இது பண்ண கலாம் சொன்ன இப்ப கேட்ட அவ இருக்காளா அப்டின்னு உள்ளதாம்மா இருக் கா அடின்னா சேரி நா சு நானே சொன்ன
ஆரிஃபா அப்டி சொன்னியா
அ ஆம் ஃப்ரெண்டு
ஓம் பேரு கேக் எங்க அத்த எங்கிட்ட வந்து நீ போனதுகப்புற எங்க அம்மை போயி பத் த்து நிம்ஷத்துல எங் அம்மா வந்ட்டாங்க
அ
எ அப்ப வந்து எங்க அம்மா வந்தப்போ எங்க அத்த வந்து பொலம்பிட்ருந்தாங்க என்னனா அவ ஃப்ரெண்டு வந்தா ஃப்ரெண்டே ஃப்ரெண்டு வந்துட்டு என்னமோ கேட்டுட்டு போயி டா அப்டினு எங்க அத்த கத்திட்ருந்தாங்க ஆனா எங்க அத்தக் நீ தான் தெரிலன் நெனக்கிற
ஓ
அ நீ வ எங் அத் அத்தைக் நீதான் தெரில் நீன் தெரிஞ்சிருஞ்ச்னா எங்க அத்த ஓ பேரு சொல்லிருக்கு ஆனா எங்க அத்தைக் நீ தான் தெரில
ம்
அன்னிகி நீ வந்தீல லிப்ஸ்டிக் வாங்கற்துக்கு அப்பவு எங்க அம்மா யாருன்தா கேட்டாங்க நீன் தெரில ஏன்னா நீ இது போடுவேன் அவங்ளுக் தெரியாதே
ம்
அ அதே மாரி அப்போ வீட்ல கெஸ்டு இருந்தாங்கல்ல
ஆமா
அவங்ளு கேட்டாங்க யாரு ஃப்ரெண்டா அப்டின்ட்டு அப்போ ஆம ஏ வந்தது போய்ட்டா அப்டின்னாங்க அப்போ இல்ல லிப்ஸ்டிக் வாங்க வந்தா போய்ட்டா அப்டின் சொன்ன
அப்ற அன்னிக்கி வந்த நீ இல்ல
ஆ க
அப்பனா ஆ அப்போ உங்க அப்பா ஒக்காண்ட்ருந்தாரு கீழ அ உங்க அப்பா ஒக்காண்ட்ருந்தாரு என்மோ பொருளலா அடிக்கி வச்சிட்ருந்தாங் நெனக்கிறே நானு இப்டி சொன்னே எங்க அவ இருக்காளனப்போ இல் இல்லமா அவ போயிட்டா அந்த மாரி ஃபோட்டோ எடுத்
போய்ட்டா ஃபோட்டோ எடுக்கனுன்னாரா நீ அப்போ மேக்காஃப் போட்ருந்தியா
ஆ போட்ருந்த அப்ப என்னைய வேற ஒரு புள்ள நெனச்டாங்க நீ போட்டோ எடுக்க போயிருந்தீல்ல அவ நெனச்சா நீயா அப்டின் பா இல்ல நானு சொல்லிட்டு இப்டி சொன்னே நா தா ஃப்ரெண்டு வருவேல்ல நம்மள பாத்தேன் நம்பள அப்டியே
ஐயோ ஆனா ஊ பேரு சொன்னா இங்க தெரியு உன்ன தெரியு ஆனா நீ யாருன் சொல்லனா யாரோ நெனச்சிட்ருக்காங்க அவ்ளோத நேத்து கூட நேத்து நீயின் தெரில ஆனா நீ கறி குடுக்க வந்தப்போ வந்து சொன்னாங்க நா வந்துட்டு சொன்னாங்க வந்தா இவ் வந்துட்டு குடுத்துட் போனா அப்டின் சொல்லிடு அம்மாவு சொன்னாங்க அத்தாவு சொன்னாங்க
உங்க அப்பாவ்க்கு அப்டி ஒரு சந்தோஷ தெரியுமா என பாத்தாளே ஓ வாமா அப்டின்னாரு ஆ இல்லல்ல
அது வந்து உன்ன கொஞ்ச நல்லா தெரியு உங் அத்தாவயெல்லா அப் பிடி ஒரு எப்டியோ ஒரு லிங்க்ல்ல வந்துருக்குல்ல அந்த லிங் க்ல்ல வந்து ஒன்ன நல்லா தெரியு ஆனா ஒன்ன வந்து சும்ம சும்மா என்ன ஓ வீட்டுக் போகூடாதுன் சொல்லிருக்காரு எங்க அத்த தெரியுமா
அது நம்ம இது எப்பிடின்னா இந்த இந்தியன் இந்த இந் எ எப்டி சொல்றது நம்ப இதோட இது அப்டி
கல்ச்சரே அத்தா யார் கூட யார் கூட நம்ம நல்லா ஜாலியா இருக்குமோ அவங்க கூட போக்கூடாது சேரக்கூடாதுன் வீட்ல சொல்லுவாங்க ஆமா
இதேதா எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணா ஒருத்தங் கூட சுத்துவா
அன்னிகி ஏதோ ஸ்னாப் போட்டிருந்த எதோ உங்க அண்ணே எதோ கத்திட்டுருந்தாங்க
எப்போ
ஏதோ உங்க அண்ண வந்து உங்க அத்த கூட சண்ட போட்டுட் ருந்தாங்கன் நெனக்கிறே ம் ம் அ
ஆ எங்க அண்ணா அவுங்க ஃப்ரெண்டு கூட போவானா எங்க அப்பாக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட புடிக்காது ஏ அப்டினா ஏதோ போலீஸ்காரங்க வந்துட்டு அவுங்கள அந்த லுக்க வச்சு நம்ம இது பண்ண முடியுமா அவர் கொஞ்சோ முட் முடி எல்லா கொஞ்சோ இப்டி வச்சிட் ரொம்பலா இல்ல நீட்டா இருப்பாரு ஆனா பாத்தா
ம்
அ நம்ம ஸ்கூல்ல கூட ஒருத்தவங்க இருப்பாங்க அதே மாரி கொஞ்சோ அவன் கூட சுத்துறது புடிக்காது சரியா ஆனா எங்க அண்ண அவன் கூட மட் ட்டு தா சுத்துவா ஆ வெளிய போறதே அதிசியோ போனா அவுங்க கூட போவா சாப்பிறக்கு எங்காச்சு வெளிய அந்த மாரி எல்லா எங்க அப்பா புடி எங்க அப் ப்பா இதெல்லா ஏங்க எங்க அப்பா அவுங்க அந்த அண்ணனோட அம் வீட்டுக்கு போலுன் ட்டுருந்தாரு கம்ப்ளேன் பண்ண அ உங்க ம் உங்க பையன இது பண்ணி வைங்க உங்க பைய ஏ பைய இது கூப்ட்டு போயிட்டுருக்குறா
இதுலியு அதேதா எங்க அண்ணனுக்கு ஒரு ஃபிரண்ட்டு இருக்கா அவன் வந்து எப் சின்ன வயசுல இருந்து ஃபிரெண்டு நாங்க சின்ன வயசுல இப் இருந்து ஒரே ஏரியா அப்டி இருந்து சின்ன ஒ ஒரே ஸ்கூலு அப்டி இருந்து எங்க அண்ணனா அவன் அவனா அவனா இவ சரியான குள்ளோஸு ஆனா எங்க வீட் வீட்ல எங்க அண்ணா அவன்ட்ட பேசுறது அவுங்க வீட்டல அவன் எங்க அண்ணன்ட்ட பேசுறது ரெண்டு பேத்தோட அம்மாவுக்கு புடிக்காது சண்டயல்லா ஆயிருக் கு நீ இவ கிட்ட நீதா இவக்கு கெடுக்குறது நீ இவன்ட்ட பேசக்கூடாது அப்டி இப்டின்னு சண்டயல்லா ஆயிருக்
ஆமா எங்க அப்பா திட்டியல்லா விட்டுருக்காரு அவ ஃப்ரெண்ட ம் திட்டி விட்டு அதுக்கப்றோ அவுங்க வந்து எங்க வீட்டுக்கு நேரா வந் வர்றது வரா நிப்பாட்டிட்டாங்க ஆனா எப்டின்னா போவா அதுக்கப்றோ அந்த அண்ண வர ஆரம்பிச்சிட்டாங்க
ஆனா என்னதா வீட்ல வேணா சொன்னாலு அவுங் கூட நம்ம எப்டியோ போய் பேசிருவோயே
ஆமா யார் வந்து இப்டி வீட்ல வந்து இப்டி வேண்டா வேண்டாங்கன்னா அவுங்க கூடதா சுத்
ஆமா ஆனா தயவு செஞ்சு நீ எங்க வீட்டுக்கு வருபோ எ பேர மட்டு உங்க வீட்ல சொல்லிட்டு வந்துராத செரியா
ஓ பேரா
எ வீட்டுக்கு வருபோது அப்றோ எனக்கு ஒரு ஆயிரத்து எட்டு கால் அடிப்பாங்க
ஷியோ எனக்கு இப்ப ஏ கேட் க்கற நா வேற ஃபோனு இது வேற கையில இருக்கு எனக்கே கூப்டுவாங்க உனக்கு எதுக்கு
இல்ல உன அதுல நெட் இல்லதான
போட்டுருவாங்கல்ல எப்டியு நா இந்த மாசோல்லா போட்டுருவாங்க
ஆயி ஒயி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போட்டுருவாங்க போடுவாங்களா போட்டு தருவாங்களா இது இதுதா சாப் பறாங்ளா அப்போ உனக்கு வேற வாங்கி தரேன்னாங்க
ஆ இல்ல இல்ல வாங்கனு வாங்கனு ஆ நானே இப்ப என்ன இ இது வந்து கேக்கவே மாட்டிது இந்த ஃபோன்ல இப்ப ஏதோ வாய்ஸ் மெசேஜ் வருதோ இல்ல ஏதோ வீடியோ வரு துனா இப்டி காதுல வச்சுதா கேக்கணு எங்க அண்ணோடது இது
ஓ
இது என்னாச்சு இப்ப என்ன இருக்கு அந்த இது யோ இது இது எது தெரிமா ஒரு ஃபோன் கூட இப்டி ஷேக் பண்ணா டார்ச் லைட் வரும்முல்ல
எது மோட்டோவா
ஆ
ஓ மோட்டோ ஷிஃபாவு அதா வாங்கியிருக்கா ஆ இரு எங்க அம்மா கூப்பறாங்க என்னன் கேட்டு கூப்புற
ஆ சேரி ஷ்